கேக்குதா
ஆ எனக் கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது இப்ப எதாச்சு நீங்க சொல்லுங்க ஆ நா நல்லாதாருக்கே
ஆ என்னா சாப்ட்டீங்க
நா வந்து சேமியா சாப்ட்டே
சேமியா பிடிக்குமா சேமியா உங்குளுக்கு
ஆவ்ரேஜ்ச்சுங்க ரொம்போவு புடிக்காது
அப்பிடியாங்க சேரிங்க செரிங்க
உங்களுக்கு
எனக்கு சேமியா புடிக்காது மக்ரூனின் சொல்லுவாங்கல்ல மேக்ரோனி அது எனக்கு ரொம்போப் பிடிக்கூங்க அதுல அப்டியே இதா இருக்கூ தண்ணி இருக்கூல மேக்ரூணி தண்ணி அத அத வச் அது நறைய இருந்து சாப்ட்டா தா நல்லார் கூ எனக்கு ரொம்போ புடிக்கூ இல்லனா அது எப்டியோ இருக்கூ கொல கொலனு ஆயிடுமா ஆ அதுல முட்ட போட்டா நல்லாருக்கூ முட்ட தா முட்ட தா டேஸ்ட்டு தரூ சிக்கனூ நல்லாதா இருக்கூ ஒரு ரெண்டு தடவ நல்லார் பொந்தது கரெக்டாருக்காது எறா நல்லாருக்கூ ஆனா அதுல
எறா பின்ன வந்து சிக்கனு முட்ட இந்த மூனு மூனூ நல்லாருக்கூ
மட்டனூ போடுவாங்க ஆனா மட்டன்ல வாசனையா இருக்கூ அதா கொஞ்சோ அன் கம்ஃபர்டபுலா இருக்கூ
என்னங்க வாசன அது வந்து மஞ்ச தண்ணில வந்து க மஞ்சத் தண்ணில வந்து கழுவிட்டு போட்டா நல்லா தா இருக்கும்
அப்டியா
வாசனயே போயிடும் மஞ்ச ஞ்ச தண்ணியில வந்து கழுவுங்க வாசன போயிடும் ம்ஹூம் இருக்காது நீங்க என்ன தெரிமா பண்ணணு அதுக்கு க்கு வாசன போகணுனா மஞ்ச தண்ணில நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அப்றமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கலை கலை கி வந்து கொஞ்சோ நேரோ ட்டை ட்ரை ஆக வச்சிடணும் அப்புறமா எடுத்து ஆன்லைன்ல கொழம்புல போடுறீங்கனா போட்லயா இல்லனா எதாச்சு போடுறீங்கலா போட்டா வாசனையே இருக்காது
செரிங்க செரிங்க உங்க சைல்ட்டு வுட் லைஃப் லா எப்டி இருந்துது சி சின்ன ஸ்கூலுக்கு போம் போது நாலா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனது இல்லிங்க கேளுங்க நா ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனேல அப்போ ல நா போகவே மாட்டேன்னா அழுவனா நா எதுக்குனா நா எப்வுமே எங்க அம்மா கூடியதா இருப்பேனா செரியா எங்க அம்மாவ விட்டு நா போக மாட்டேனா எங்க போனாலு எங்க அம்மாவு என்ன கூட்டிட்டே போயிடுவாங்க வேலைக்கு போனா கூட கூட்டிட்டே போயிடுவாங்க எங்க அம்மா ஓகே வா அப்டிதா சின்ன வயசுல இல எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் க்கு சே தட்டாங்களா எனக்கு தெரியாம நானு போயிட்ட ஃபஸ்ட் நாள் தெரியாதுல்ல எப்டி ஏதோ போயிட்டு வந்துட்ட ரெண்டாவது நாள் தெரிசிச்சிங்க போனா அங்கே உக்கார்ணுனு அதனால நா நல்லா அழுவனா எங்கம்மா எல்லா அடிச்சிட்டு கிடிச்சிட்டு ரோட்லல்லா கூட்டிட்டு போவாங்க எல்லாரு சொல்லுவாங்களா எதுக்கு இப்டி கூட்டிட்டு போறீங்க விடுங்க ஒரு நாள் தானே விடுங்க விடுன்னு சொல்லுவாங்க அம்மா கேட்கம அம்மா விட்டுட்டு வந்துடுவாங்க என்ன அப்டிதா ஒரு நாளு ஆ ஃபஸ்ஸ்டாண்டர்ட் நனைக்குற அப்போ வந்து பேரன்ஸ் வந்து கூப்டாதானே விடுவாங்க ஸ்கூல் னா அப்டிதா அப்போ வந்து மழையு ஏதோ பெஞ்சிச்சுனால விட்டாங்க அப்டியே எல்லாருக்கு நா வந்து எங்க அம்மா எப்பவுமே பெரியம்மா வீட்டுல விடுவாங்க எங்களுக்கு செரியா நா என்ன பண்ணிட்ட பெரியம்மா வீட்டுக்கு போனா யாருமே இல்ல அங்க செரியா எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல தேடி தேர்னா நா காணோல எங்க அம்மா நினச்சுட்டாங்க நா காணம போய்டேன்னு நினச்சிட்டாங்க அதனால நா நா எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்ட ஆனா பெரியம்மா வீட்டுல யாரு இல்லயா அன்னிக்கு ஓகேவா நா அங்க போயிட்டு அங்கே நின்னுட்டே இருந்த கொஞ் கொஞ்ச நேரோ வருவாங்க வருவாங்கன்னு வரவேல்ல அதுக்கப்றோ நா எங்க மாமா வீட்டுக்கு போயிட்ட அப்றோ மாமா வீட்டுக்கு போனா எங்க அம்மா அளுதுட்டு இருந்தாங்க எங்க மாமி கிட்ட பேசிட்டு அளுவுட்டு அதுக்கப்றோ நா போணுனா கட்டி புடிச்சுட்டு என்ன
உம்
அதுக்கப்றோ கொஞ்சோ கொஞ்சமா ஸ்கூல்லுக்கு போனா அங்க அம்மாவே கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு போவாங்க எங்க அக்காவு இருப்பாங்களா ஒரே ஸ்கூல தா நானு எங்க அக்காவு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு வராங்க அவங்களே எல்லாமே செய்வாங்க லேன்சு வண்டு தருவாங்க அப்டியா நா ஒரே ஸ்கூல்ல தா படிச்ச ன்னா எல் கே ஜி யு கே ஜ இருந்து எட்டாவது வரைக்கோ ஒரே ஸ்கூல் தா அது எட்டாவதுக்கு அப்றோ வேற ஸ்கூ வேற கிளாஸ் இல்ல அங்க வேற ஸ்கூல் தா மாறனோ நால தா மாறுன அப்டியே போச்சு போச்சு போச்சு ச்சு எல்லா அங்கேயே படிச்ச பத்து வருஷோ படிச்சிருக்கே ஒரே ஸ்கூல்ல தா தெரியுமா
உம் உம்
து அப்றோ வேற ஸ்கூல்ல மாத்திட்டாங்க எங்க அம்மா ஆ ஆ ஆ நா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல்லா நா கேளுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்ட ஆனா ஃபரெண்ட்ஸ் ல அவ அவளோ எல்லா குளோஸ் இல்ல எனக்கு ம்மா பேசுனா பேசுவ அவ்ளோதா அவ்ளோ டீப்லா இல்ல ஃப்ரெண்ஸ்சு ஒரே ஒருத்த இருந்தா பேசுவ அவ்ளோதா அவனு வேற ஸ்கூல் நானு வேற ஸ்கூல் போயட்டு அப்ப கூட எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா நல்லாருதுசிச்சு இப்போ கூட இப்ப வரிகோ அந்த பிரெண்ட்ஸுப் இருக்கு தெரியுமா மூணாவதுல சேர்ந்த ஃரெண்ட்ஷிப்பு இப்ப வரிக்கு இருக்கு நா வந்து வேற ஸ்கூல் போயிட்டு அவங்க வேற ஸ்கூல் போயிட்டாங்க ரெண்டு வருஷந்தா ஹ ஒன்பதாது பத்தாவது ஒரு ஸ்கூல்ல படிச்ச அதுக்கப் புறம் கொரோனா வந்துடுச்சுங்க
ஆமாங்க நா படிக்கும்போதும் வந்துருச்சு
ஆனா அது வந்தது நல்லது தாங்க டென்த் எக்ஸாம் எல்தல ஜாலியா
டென்த்து இல்ல லெவன்த்து இல்ல
நைன்த்து லெவன்த்து எல்துனங்க
எல்தணோ ஆனா அவ்லவு
அவ்ளோ ஸ்டிக்டா இல்ல நம்பலக்கு அதுஸ்டிக்டா இல்லதா ஆனா எல்தனோல நைன்த்து நைன்த்து படிச்சிட்டுருக்க பாதிக்கும் ஆபெய்லி எக்சாம்ல வச்சதுக்கப்ற கொரோனா ரொம்ப ஹெவியா பரவிடுச்சுனால ஸ்கூல்லா மூடனு னு சொல்டாங்க மூடிட்டாங்க அதுகப்றோ ஆன்லைன் எக்சாமு ஆன்லைன்லதா எல்லாமே க்ளாசஸ்லா அட்டன் பன்னோ பன்னிட்டு அதிலயே போச்சி நைன்த்து போச்சி டென்த்தும் போச்சி டென்த்து எஃசாமு ஆன்லைன்லதா எல்துனோ ஜாலியாருஞ்சு அதுக்கப்புறோ பாத்தா கொரோனாவே போயிடுச்சு லெவன்துல லெவன்துல இருந்துச்சு லெவன்துல வந்து எப்டி போச்சுனா ஃபஸ்ட் டர்ம் வரைக்கு இருந்துச்சின்னு நெனைக்கிற ஆமா ஃபஸ்ட் டர்ம் வரைக்கு இருந்துச்சு அதுக்கப்றோ ஃபுல்லா போய்ருச்சு அது ஸ்கூல்லா ட்டாங்க நா வேற கொஞ்ச தூரமா ஸ்கூலு டெய்லி காலைல இங்கருந்து ஆமாங்க ரொம்ப தூரோ டெய்லி காலைல எட்டு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணு அங்கேருந்து ஒருத்தங்க வருவாங்கே அவங்களுக்காக வெயிட் பண்ணுவே எயிட் தேர்ட்டி வரிக்கு அவுங்க வந்து அதுக்கப்றோ பாத்துட்டு நா ஏ பஸ்ல ஏறி நானு போயிடுவேங்க போயிட்டு மறுபடியு சாய்ங்கால வருவாங்க நாலு மணிக்கு ஒரு ரெண்டு தரவ வந்துரு பஸ்ஸு இல்லாட்டி ஏழு மணி ஆகு ஆறு மணி ஆகு வரத் எம்மா அவ்ளோ லேட்டாலா ஆகு வந்து வந்துருக்கே அப்டியே போச்சி எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலா
நா நா ஸ்கூல் லைஃப் ஜாலிங்க பெஸ்ட்டு காலேஜு ஜாலி தா பெஸ்ட்டு தா ஆனா ஸ்கூல் மாரி வராது
அது உண்மதா உங்களுக்கெல்லா ரொம்ப ஸ்கூல் பிடி குனு நெனைக்கிற அதனால் தா
ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பிடிக்கு ஸ்கூல் மாரி காலேஜ் வராது
ஆ அது உண்மதா சொல்றாங்க எல்லாரு ஆனா எனக்கு ரெண்டு எதுவு டிஃப்ரெண்ட் தெரியலங்க
எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு ஏன்னா இங்க வந்து அட்டென்ட் சொல்லி எவ்ளோ எடத்தல்லா ப்ரா
எனக்கு எதுக்கு தெரியுதுனா எனக்கு நா அவ்ளோ யாருகிட்டயோ க்ளோஸா இருக் மாட்டேங்க நானா ஏ பாட்டுக்கிருப்பே ஏ நானா எ காலேஜு காலேஜோட ஃரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சு மறுபுடியு நாளைக்கு அவ்ளோ தா அவங்க ஃரெண்ட்ஸ்ஸு அதுக்கப்பற நானு பேசமாட்ட அவங்களு பேச மாட்டாங்க இவ்ளோதா ஃப்ரெண்ட்ஷிப் அப்டின்னாதா நல்லதுங்க இதுக்கெல்லா இப்பல்லா
யா இருப்போ
இருக்கீங்க அதெல்லா ஓகே அதெல்லா சும்மாங்க சும்மா வாயால சொல்லலா ஆனா எதும் எதாது ஒன்னு இருந்துச்சுன்னா அத நீங்க கேட்டு பாருங்களே எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா சொல்வாங்க அது பண்ணுவே இது பண்ணுவேனு ஆனா
ஆனா சில பேர் அப்டி னா சில பேர் அப்பிடி எல்லா இல்ல சொன்னா பண்ணுவாங்க எனக்கு ஆயிருக்குங்க அதா சொல்றே
அப்டி ஆனா கூட முதுக்குல குத்தி போயிடுவாங்கங்க எல்லாரு
அந்த மாரில்லா இல்லிங்க சில பேர் சில பேருக்கு அப்டி இருக்கு சில பேரு அப்டி இருக்காது
ஆனா எனக்கு யாரு அந்த மாரி பண்ணதில்ல நா பாத்துருக்க நெறைய வேற அது பாத்தேன்னா யாருக்கி ப்ரெண்ட்ஸா இருக்க மாட்ட கொஞ்சோ தனியாவே ப்ப
நல்லவங்க கட்ட ப்ரண்ட்ஸா இருக்கறதுல தப்பே இல்ல ஓ எங்க கட்டயு நல்லா
நா சொல்றது உங்களுக்கு புரியுதா அதுதா அத்தா நா சொல்ற அததுதான் ப்ரெண்ட்ஸ்சுனா இவ்ளோதா ஃப்ரண்ட்ஸ்சு அது கேரச்சு க்கணு மேலல்லா வெச் வெச்சிட்டு தல லெல்லா வெச்சுட்டு ஆட்னா அவங்க நம்மள செஞ்சுட்டு போயிறாங்க அப்றோ அதனால ஒரு டிஸ்டன்ஸ் சொல்றதா லிமிட்டு அந்த லிமிட்குள்ள இருக்கணு அவ்ளோதா ரொம்ப டீப்பாலா இருக்க கூடாது ப்ரெண்டு கிண்டுனு
சேரிங்க சேரிங்க
இன்னங்க
செரிங்க
உம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்க காலேஜ் லைஃப் இல்ல இல்லங்க சொல்லுங்க இன்னு இருக்கு உங்க காலேஜ் லைஃப் கா எதாவ்து சொல்லுங்க
காலேஜ் லைப் பெருசா எதுவு இல்ல ஆனா ஸ்கூல் லைப் தா
செரி ஸ்கூல்ல சைல்டுஹுட் சைல்டுஹுட் லைஃப் சொல்லுங்க
சொல்றே சொல்றே எல்கேஜி டு அஹ கேளுங்க மொதல்ல எலேஜி டு சிக் ஸ்டாண்டர்ட் வரைக்கு ஒரு ஸ்கூல படிச்சே அப்புறமா சவன் டு டென் வர்க்கு ஒரு ஸ் ஸ்கூல படிச்ச அப்றமா லெவல் டுவல் ஒரு ஸ்கூல்ல படிச்ச அதுக்கப்பறமா தா காலேஜு ஆ எப்டின்னா எல் கே ஜி ல யூ கே ஜி ல வந்துலா எதுவு பெரிசா தெரிய்ல ஃப்ரெண்ட் ஷிப்னா இவ்ளோ தா ஜால்யா இருக்குணு இந்த மாரி பண்ணோ அஞ்சாவுது வரக்கு எனக்கு சு சுத்தமா தெரில
ம் ம்
அஞ்சாவதுல கொஞ்சோ ஓகே ஓகேவா இருந்த அப்புறமா வந்து சிக்ஸ்த்து போன சிக்ஸ் த்ல வந்து கொஞ்சோ புரிஞ்சிச்சு இவங்க என்னா பேசுறாங்க அவங்க என்னா எங்க பத் சொல்றாங்க ஃப்ரெண்டுனா யாரு இல்ல யாரு கிட்ட எப்டி இருக்கணு யாரு கிட்ட எப்டி இருக்க கூடாதுன்னு சொல்லி பேசிக் மாரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பறமா வந்து சில பேரு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அது அதுக்கப்பறமா செவன்த்து டூ டென்த் வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்ச அங்க ஜாலியா இருந்துச்சு பாய்ஸு சரி
சரிங்க நம்ம டைம் முடிஞ்சுடுச்சுங்க நாளைக்கு பாக்கலா
மீண்டும் சந்திப்பம்